ஹலோ வணக்கம்மா
வணக்கம் கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுமா உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது
பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சட்டீங்களா
இல்லைங்கமா இனிமேதா சாப்பிடணு நீங்க சாப்பிட்டீங்களா தோழி
இன்னு இல்லமா சாப்பிட போகணு உம்
ஓகே இன்னைக்கி என்ன செஞ்சீங்க
ஹ வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கே ஆஹ் வெந்திய கீரை பண்ணியிருக்கே
சூப்பர் சூப்பர்
உ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆ கீரை கடையைதாம செய்வே
அ பருப்பு போட்டு இல்னா கசக்கும்ல வெந்தய கீரை
ஆமா ஆமாம்மா ஆஹ் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல நல் ல்லாயிருக்கு ம் அதுவு யூடியூப்ல பாத்து தா நா பண்ணே ஆஹ் எ மொத் இதுலல்லா எப்டி பண்ணிட்டு இருந்தோனா இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுட்டு அ அதுக்கு அடுத்து அப்புறமா கீரை எல்லாமே போட்டு வெச் ச்சிருவோ அத ஆஹ் அப்டி பண்ணாம ஆஹ் மொதல்யே குக்கருல வந்து நம்ம கொஞ்சமா எண்ணய விட்டுட்டு கீரைய வதக்கிடணு
ஹலோ அம்மா கேக்குதுங்களா
கேக்குதுங் சொல்லுங் தோழி
ஆ அந்த மாரி கீரையை வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கீரையை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு எல்லாமே போட்டு விசில்கு வெச்சிடலாமா
ஓகே ஓ
அந்த மாதிரி கட அஹ் அதுக்கப்புறமா கடைஞ்சிட்டோனா நம்மளுக்கு ரொம்ப ஹோட்டல் ஸ்டையில் ஸ்டே அந்த ருச்சி நம் ருசி நம்மளுக்கு வருதுமா
கண்டிப்பா நா ரொம்ப நாளைக்கு இந்த கீரயெல்லா சாப்படல எனக்கு கீர டக்குன்னு டைஜுஷனே ஆகாது அது ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு இதுதா கொஞ்ச கொஞ்ச செரிமானமே ஆகு அதா அது ஏன்னே தெரியல சின்ன பிள்ளைில இருந்து மது முருகை கீரைறது எல்லாம் சாப்பிடா டைஜஷனே ஆகாது ரொம்ப கஷ்
இந்த மைண்ட்ல நீங்க அப்படி பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால அது அப்படி இருக்
அதனால கீரை சாப்ட்டேன்னா ரொம்ப மென்னு ரொம்ப பொறு- உண்மையா இது பண்ணிதான் சாப்டுவேன்
இல்லமா எந்த கீரையானவேன்னா இருக்கட்டு நீங்க வந்து கொஞ்சமா எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிருங்கத்த அது வதக்கிட்டதுக்கு அப்புறமா இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் சாப்பாடு
கண்டிப்போம் நீங்க அடிக்கடி வாரத்துல ஒரு ரெண்டு சேர்த்துக்குவீங்களோ
ஆமமா வெந்திய கீரியா சேர்த்துப்போம் ஆ அதிகமா கத்திரிக்காய் சாப்டுவாங்க எங்க வீட்ல வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஆமா இது எல்லாமே சாப்டுவாங்க முருங்கைக்காய் அங்க- கெடைக்கிற மாரியெல்லாம் அங்கே வந்து தமிழ்நாட்ல வேற மாரி செய்வோம் இல்லையா சொரக்கா இந்த மாரி இதல்லாம் கூட பண்ணுவாங்கல ஆ இங்கே வந்து கம்மிதாமா
கண்டிப்பா
நீங்க கீரை வாரி எந்தெந்த கீரை செய்வீங்க நீங்க
எனக்கு ரொம்ப புடிச்சது முருகைக்கீரை தான் ரொம்ப புடிக்கும் அதுதான் சாப்டுவேன்
எப்டி செய்வீங்க அத நீங்க
அது வந்து நல்லா கீரை அலச்சிட்டு சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா அதனால பொடி பொடிய கட் பண்ணிக்குவேன் வரம்மிளகா கீரி வச்சுக்குவேன் பருப்பு கொஞ்சம் வேக வச்சிருவேன்
ஆ ஆ
பருப்பு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ இருக்கு பாத்தீங்களா அத நல்லா துரிவி வச்சிப்ப நல்லா கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாலி வச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வனக்கிட்டு வரமிளகா போட்டு வனக்கிடுவேன் அதுக்கு அப்புறம் கீரைய போட்டு நல்லா அழி வச்சுட்டு கொஞ்சமா உப்பு போ உப்பு கொஞ்சம் கடைசியாக தான் போட்ணும் இந்ததுக்கு ஏன்னா டக்குன்னு வேகாதுன்னுச்சு சொல்லுவாங்க அதனால கீரை நல்ல அத தண்ணி வரும் அது வந்ததுக்கு அப்புறம் நல்லா வனக்கி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இது போட்டுருவேன் போட்டதுக் அதுக்குப்புறம் நல்லா சுருல சுருல வேக விட்டுட்டு கடைசியா பருப்பு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுவேன் லாஸ்ட்டா இறக்க போறப்ப தேங்காய் பூ போட்டு நல்லா வணக்கிட்டு இறக்கிடுவேன் அவ்ள தான்
ஆ நீங்க கொழம்பு மாரி செய்றீங்க
இல்ல இதுவே வணக்கிருவே சுருளு சுருளா தண்ணியே இல்லாம பண்ணிருவே
ஆஆ இல்ல நா வந்து இதுக்கெப்டி முருங்கக்கீர எப்டி பண்ணுவோனா இப்போ கீர இருக்குல்லையா நம்ம அலசெல்லா தேவல்ல அந்த கீரைய வந்து நம்ம கொஞ்சமாக கடாயில வந்து வறுத்துக்ணூ எண்ண இதெல்லா எ விடாம லைட்டா ஹீட் ஏத்திட்டதுக்கப்றமா பக்கத்துல வச்சிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அத்ல உப்பு போட்டுட்ணூ கொஞ்சந்தண்ணி அவ்ளோதா அதுல வந்து ப தண்ணி தெரிஞ்சு இது வருதுல கொதிக்கும் போது இந்த கீரைய எடுத்து போட்டுட்ணூ ஒரு நம்ம காஃபி குடிக்கிற கிளாஸ் இருக்குல்லம் மா அந் அதுல வந்து பாதி தண்ணி ஊத்தணூ அவ்ளோதானக்ஷ அந்த கீரைக்கி நம்ம ஆ கீரைக்கேத்த மாரி ஆமா அந்தளவுக்கு மட் டூ தா தண்ணிய ஊத்திட்டு இந்த வதக்கின கீரைய அதுல போட்டுருணுன்னு அது வெந்து வெந்துதான் பாத்துட்டே இருக்கணூ வேகலனா கொஞ்ச கொஞ்சமா தண்ணி தெளிச் ச்டேருக்கலா ஆ அது கொஞ்சோ வெந்ததுக்குகப்றமா என்ன பண்ணுவோனா இந்தந்த ஆ வேர்கல்ல இருக்குல்லையா
ஆமா
வேர்க்கல்ல வறத்துட்டு வேர்க்கல்ல காஞ்ச மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு இத வந்து மிக்ஸ் சில போட்டு அந்த பொடி இருக்குல்லையா அத வந்து இதுக்கு தூவிட்டு எறக்கிடணுமோ அவ்ளோதா முருங்கக்கீர பொரியல் ரொம்ப அருமையாருக் கூ ங் எ வெறூ இது மட்டூ பண்ணீங்கன்னா
வேர்க்கடல பூண்டு வேற என்ன போடுவீங்க
காஞ்சமெளகா வேர்கட்ல வறத்துக்ணூ
ஆ
ஆ வறத்துட்டு ஆ அதோட மிக்சில வந்து இந்த பூண்டு ஒரு நாலு பல்லூ வா காஞ்ச மெளகா போட்டு அரைச்சி தூளா எடுத்துக்ணூ இந்த கீர வதங்கினதுக்கப்றமா நம்ம அதா தண்ணியில விட்டு கொதிக்கி வெக்றோ இல்லையா
ஆமா
ஸ்லோவான தீல தா கொதிக்க வைக்கணூ அது வெந்ததுக்கப்றமா இப்போ நடுவுல வெந் தண்ணி தீந்துடுச்சி அது வேகல அப்டின்னாலுமே செரி நம்ம தண்ணி தெளிச்சிட்டேருக்லா தண்ணி தெளிச்சுட்டு அத வேக வச்சக்கிட்டு தண்ணி ஃபுல்லா இழுத்திட்டதுக்கப் அப்றமா இந்த பொடிய போட்டு கலாறி விட்டுர்லா முருங்க கீரைக் கு மட்டூ
எனக்கு ஆனா ரொம்ப புடிக்கூ
இல்ல இந்த மாரி செஞ்சு பாருங்க
கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ற அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கு வந்து முட்டைய நாலுஞ்சு ஒடச்சு ஊத்திடுவாங்க
ஆமா ஊத்துவாங்க மா அதுவு செய்வாங்க
த்ரெனு சொல்லிட்டு அப்டியாது குடுக்குறாங்க
அது எல்லாமே பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த முருங்கக்கிரய நீங்க ஆ ஆ கெவரு மாவு இருக்கில்லியா
அந்த அதுல ரொட்டி பண்ணுவாங்க அதுல சேத்துப்பாங்க ஆ கேவுரு ரொட்டி பண்ணுவாங்கல்ல அதுல சேத்து
உங்களுக்கு அது ஸ்வீட்டு செய்றது எப்டின்னு தெரியுமா
எதுவு கெவர்மாவா ஆஹா ஆ ஸ்வீட் அப்படியனா நம்ம நா வந்து நெய்விட்டு நல்லா அத வதக்கிட்டு சக்கர போட்டு எறக்கிப்போமா
இல்ல அதுல வந்து ரொட்டி மாரியே தட்டுவாங்க தேங்கா பூ வெல்லம் இதெல்லா போட்டு தட் ட்டுவாங்க
ம் அப்டியா இல்ல எனக்கு தெரியாது ம் நா இது மட்டு தா நா ஸ்வி கெவர்மாவ் வந்து ஆ கொஞ்சமா நெய்விட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்பறமா அதில சக்கர போட்டு அதுவு ஒரு அஞ்சு நிமிஷ வருத்துட்டு அந்த ஸ்மெல் போற வரலயு வைப்பேன் கெவர்மாவ் அதுக்கப்பறமா சக்கர எறக்கிட்டோன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா அப்பப்போ பசங்க வந்து சாப்ட மாட்டாங்கில்லையா இந்த மாதிரி ஸ்வீட்டா குடுத்தா இதுங்கெல்லா சாப்டுவாங்க
புட்டு மாரி சொல்றீங்க நீங்க
ஆமா புட்டு மாரி ஆனா புட்டு வந்து உருண்ட உருண்டியா ஆயிட்டுருக்கு இது அந்த மாரி ஆகாது
கண்டிப்பா
புட்டு வந்து நம்ம தண்ணி தெளிச்சுதானே நம்ம பண்றோ
ஆமா
இது இது அப்டி கிடையாது இது தண்ணியெல்லா எதுவு சேக்க தேவயில்ல நல்லா நெயில வந்து வருத்துக்கணு
கண்டிப்பா
ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டு வறுத்து எடு வறுத்துட்டு அந்த ஸ்மெல் ஆ கெவுர் ஸ்மெல் போயிடுச்சு அப்டின்னு பாத்தீங்கன்னா பச்ச ஸ்மெல் போனதுக்கப்பறமா சக்கர போட்டு ஒரு ரெண்டு நிமிஷ கலாறி விட்டு எறக் விடுங்க அதுவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்புட்லா சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாரியெல்லா எனக் குடுத்தா இப் ஹல் மா கேக்லியா ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுமா ஹலோ ஹலோ மா கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஹலோ